சொல்லுங்க.
ம் இன்னைக்கு நம்ம ஜென்ரலா சும்மா இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாரிலா ஒரு நினைவுகள் இருக் க்கும்ல அது மாரி பேசுவோமா? நல்ல ஒரு பக்கத்து வீட்லயே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அமஞ்சிருப்பாங்க. இல்ல சண்ட போட்றாங்களா கூட இருந்திருப்பாங்க அந்த மாரி கேர் பண்ணிக்லா
ஓகேங்க
ம் ஆ எங்க பக்க வி பக்கத்து வீட்லேலா வந்துட்டு அம் ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சு
ம் ம்
பாப்பா தம்பி அவுங்க வீடு நாலு பேரு இருந்திருந்தாங்க. அதுல இந்த குட்டி பாப்பா வந்து எப்டின்னா ஃபஸ்ட்டெல்லா பேசாது வந்து வந்து அப்டியே பா த்துட்டு போகு அதுக்கப்றோ என்ன பண்ணுச்சு கொஞ்ச கொஞ்சமா வந்து ரூம் வாசல்ல நின்னுகிட்டுருக்கு சாரி வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டுருக்கு. அங்க வந்து பாத்துட்டுருக்கு பேசுவோமா நம்ப‌ பேசுவோமா அப்டின்னுட்டு
ம்
பேசுனாலு அது திருப்பிட்டு ஓடிடூ ஆனா அத வந்து எப்டின்னா பொம்பள பிள்ளனால அழக கா இருக்கணுனு ஆசப்படு கண்ணாடி முன்னாடியே நின்னுட்டுருக்கு ரொம்ப நேரமா நின்னுக்கிட்டு அது மூஞ்சி அழகா இருக்கா முடிக்கு பதுலா துண்ட கட்டிக்ட்டு முடி இவ்ளோ நீ ளோ இருந்தா எப்டிரு க்கு எல்லாத்தையு பாத்துக்கிட்டே இருக்கு ஃபுல் டைம் கண்ணாடியே பாக்கு அந்த பாப்பா
அது பொம்பள பிள்ளைங்களுக்கே உள்ள இயல்பு‌ தானே ம் ம்
அப்பறொ வந்து கலர் அடிச்சுட்டுருக்கு தனியா உட்காந்து கலர் புக் எடுத்துக்கிட்டு அத அடிச்சுக்ட்டுருக்கு டே டேன்ஸ் நல்லா ஆடு வந்துட்டு அவங்க அம்மா வந்து அதுக்கு முன்னாடி ஆடுன வீடியோ எல்லா காட்டுறாங்க குட்டியா இருக்கறப்பே அப்போ வர பாட்டுக்கெல்லா வந்துட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிச்சு நல்லா அதெல்லா அவங்க வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க அது ரைம்ஸ் எல்லாம் பேசும் ஆனா வாய் பேசிச்சுன்னா ரொம்ப பேசு நல்லா எல்லாத்துக்கு தகுந்த மாரி அதுக்கப்புறோ கொஞ்ச கொஞ்சமா வந்துச்சு எங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்புறோ எங்க கூட எல்லா செட் ஆச்சு செட் ஆயிட்டு அதுவு கலர் புக்க தூக்கிட்டு வந்து நா இங்க உக்காந்து அடிக்கிறே அப்டின் சொல்லி ட்டு நமக்கு டீம் கொடுக்கு நீங்க ஒன்னு அடிங்க நா ஒன்னு அடிக்கிறே அப்டின்ட்டு அப்பற ரெண்டு பேரு கலர் அடிச்சிக்குன் அப்றோ ஃப்ரெண்ட் ஆயிரு எங்கிடயே சுத்திக்கிட்டு இருக்கு ஒரு டைம்லா நல்லா உக்காந்து பேசு நம்ம சொல் றல்லா கேக்கு மீதி நேரம்ன இப்டி ஆயிரு து நா பைத்தியமாயிரு அத அடக்கவே முடியாது அத நம்மளால வந்துட்டு அந்த அளவுக்கு சொல்ற பேச்சே கேக்காது பொருள் எ தையாவது ஒண்ணு எடுக்க அத கீழே போட இல்ல எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போறே இத அப்டின்னு புடுங்கி வைக்கிறதே பெரும்பாடா இருக்கு
ஆ
அந்த மாரி அது நல்லா வந்துட்டு சுட்டியா இருக்கு அப்புறோ கொஞ்ச நாள்ல வந்துட்டு என்னன்னா ஆ அவங்க கூட தா சாப்புடுவேன்னா அவங்க வீட்ல சொல்லிட்டு டெய்லி வர ஆரம்பிச்சிச்சு அவங்க அம்மா வந்து சாப்பாடு ஊட்றப்ப நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கு ஊட்டிட்டு இருப்பாங்க அந்த ரெண் ஒரு தோசைய அ ம் அதுக்கப் புறோ எங்க கூட வரப்ப நல்லா சாப்ட்டுருச்சு அது பழகிரு ச்சு சாப்ட்டு அதனால இவங்க கூட தா சாப்புடுவேணோனே நா ம் அதா நீங்க எப்ப சாப்பிடுவீங்கன்னு அவங்க அம்மா கேட்டு ட்டு அந்த டைமுக்கே வந்து குடுத்துருவாங்க தோசைய உக்கான் சாப்புடுன்
ஓ
அதுலயு அந்த பிள்ளைக்கு விளாட்டு தா காம்படிஷன் மாரி வச்சுக்கு யார் ஃபஸ் ட்டு சாப்புடுறாங்களோ அவங்கதா வின்னர் இதுக்குன்ட்டு அது சாப்புடுறது கோழி கொத் துற மாரி குட்டி குட்டியா நம்மளு அதுக்காக வெயிட் பண்ணு சீக்கிர சாப்ட்டாலு கோவிச்சுக்கு அ தக்க கண்ணு ம் ஆமா மேக்கப்பு ரொம்ப புடிக்கு இருக்குறவங்களுக்கு பண்ணி உட்றே பண்ணி உட்றே தல சீவ்ரேணு அதுவு வெளியில போற மாரி இருந்ச்சுன்னா எனக்கு பண்ணி வுடுங்க அதெல் நா நல்லா இருக்கு அப்டின்ட்டு பண்ணோ ம் நல்ல ஒரு சுட்டி பயங்கறோ
அதா அதா அதா பிள்ளைங்க எல்லாமே இந்த காலத்துல அப்டிதானே இருக் தூங்குங்க அ சின்ன பிள்ளைங்கள இருந்து நல்ல தெ ளிவா வந்துடுதுங்க
ஆமா அப்டித்தா இருக்குங்க எல்லா
பரவாயில்ல
ம் அப்பறோ வந்து இன்னொரு வீட்ல வந்து ம் இந்த ப இன்னொரு பக்கத்து வீட்ல வந்து ஒருதவங்க ஒரு அக்கா இருப்பாங்க அவுங்க எப்டின்னா வந்து சின்ன பிள்ளையில இருந்து என்னன்னா அ வெளையாடுறதுக் கு வருவாங்க அவங்கதா வந்துட்டு வெ எப்டின்னா ஆர்கனைஸ் பண்றது அக்கானால இருக்கறவங்க எல்லா இது பண்ணிட்டு அவங்க என்னன்னா வந்து ட்டு சில டைம் என்னன்னா கூப்ட்டு வெச்சு கத சொல்றேன் ட்டு சொல்லுவாங்க பேய் கதையா அப்போ உள்ள பேய்கத மாரி சும்மா வந்துட்டு ஆ இந்த மாரிலா எல்லா வீட்டுக்கு வந்து பேய் வந்து கதவ தட்டுது கதவ தட்டி வந்து தண்ணி கேக்குது அனால குடுத்துற கூடாது அப்டின்ற மாரிலா சொல்லி பயமூத்தி உட்ருவாங்க பயமா இருக்கு அப் ப சொல்றப்பயே ஒரு இதா அதுக்கப்புறோ வந்து சாமி வந்துச்சு சாமி வந்து தடுத்துருச்சு பேயா அப்டி இப்டின்ட்டு என்னன்னமோ சொல்லுவாங்க அப்ப நம்பிட்டு பயந்துகிட்டு உக்காந்துருப்போ ஒரு கிச்சனுக் கூட போ முடியாது தண்ணிய வ குடிக்க கூட ப பயந்துகிட்டு குடு குடு குடு குடுன்னு ஒடியாந்ருப் அம்மா இருந்தா போ இல்லன்னா போகறது ல அதுமே அந்த மாரி அப்ப அந்த டைம்ல அப்பறோ வந்துட்டு வே இந்த கூட்டாஞ்சோறு கூட்டாஞ்சோறுலா சமைக்கிறப்ப அவுங்க தா வந்துட்டு அக்கான்றனா ல நா தா சமப்பேண்ட்டு உக்காந்துகுவாங்க எல்லா வீட்ல இருந்து அரிசி அப்பறோ வந்து இந்த புளி இதல்லா எடுத்துட்டு வந்ட்டு வெறு சும்மா அரிசிய லைட்டா தா வேக வக்கிறா அது அரிசி மாரியேதா இருக்கு கொட்டாங்குச்சில வச்சு வேக வச்சுட்டு இங்கிட்டு புளித்தண்ணி கரச்சு வச்சுருப்போ அத அ அத வச்சுட் டு அரச மரத்து எல இருக்கு கு பாருங்க அத எடுத்துட்டு வந்துரு அந்த எலய வந்து எல்லா கைலயுங் குடுத்து அந்த அரிசிய கொஞ்ச குடுத்து புளித்தண்ணிய ஊத்தி அதுதா சாப்பாடு ம் அது வந்து வெவரோ அந்த அக்கா வந்து என்னா பண்ணீரு எங்களுக்கலா இவ்ளூண்டு இவ்ளூண்டு குடுத்துட்டு அது நெறைய இருக்குறது கொட்டாங்குச்சில லாஸ்ட்டா இருக்கத ஃபுல்லா அது சாப்ட்று தராம இதே மாரிதா பண்ணிக் கு நல்லா அப்பறோ வந்து சில டைம்ல அந்த மழ பேஞ்சு வெள்ளலா வரு அந்த சைடு கொஞ்ச தள்ளி வீட தாண்டி அங்குட்டு உள்ள இலலா நண்டு குட்டி நண் டு நெறைய அலயு அப்ப நானு எங்க அண்ணன்கள்லா சேந்து அந்த நண்ட போய் புடிப்போ அப்ப புடிச்சு என்ன பண்றதுன்னே தெரியாது அது ஓட்றத வேடிக்க பாக்குறது புடிக்கு அத புடிச்சுட்டு வந் து வீட்டு மா மொட்டமாடில வச்சுகிட்டு அத ஓட வுட்டு வேடிக்க பாத்துட்டு இருப் போ கொஞ்ச நேரத்துல என்னா பண்ணுவோ கல்ல தூக்கி போட் டு சாகடுச்சுருவோ இதுக்கு எதுக்கு புடிச்சுட்டு வந்தோனே தெரியாது அந்த மாரில்லா பண்ணிட்டு இருப்போ அப்பறோ மீன் புடிக்கல்லா போவோ
ம்
பெ பொடிக்க மாட்டோ இருந்தாலு சும்மா பேய்ட்டு அப்டியே பாக்குறது வேடிக்க பாக்குறது எல்லாத்தையு ஆமா ம மத்த அண்ணாக்கள்லா புடிச்சுட்ருப்பாங்க அதல்லா உக்காந்து வேடிக்க பாத்துட் டு ம் அந்த மாரில்லா பண்றது வ வந்து எங்க வீட்ல எப்டினா புழுல்லா இருக்கும் பாருங்க மீனு போட்றதுக்கு அதல்லா வந்து தோண்ட வுட்ருவாங்க நீ தோண்டி எடுத்துட்டு வா
ஐய்யய்ய அ
உக்காந்து நானு தோண்டி எடுத்துட்டு வருவே சேரி கேட்டாங்களேன்ட்டு அத வந்து அந்த கொக்கில போட்டு மீன் தூண்டில போட் டு புடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்பல்லா சும்மா ஒரு ஆச இப்ப தா வந்துட்டு அத புடுச்சு சாப்பன்ணு அந்த எண்ணத்துலலா இல்ல
அதாவது மீன் புடிக்கணு ஆ ஆ ஆ நம்ம மீன் புடிச்சுட்டோ அதா அதா அதா அதா அதா மீன் புடுச்சுட்டோ நாங்களு அப்டிங்கிற மாரி ஒரு சந்தோஷோ
ஆமா ஆமா அந்த மாரிதா அந்த மாரி பக்கத்து வீட்லல்லா எல்லாரு நெறைய நல்லா பேசுவாங் எல்லாருமே பேசவு செய்வாங்க சில டைம் கோவமு படுவாய்ங்க
ம் சண்டேல்லா வரு அது வந்து
தண்ணி புடிக்கற்லா தண்ணி புடிக்கறதுல்லா பயங்கர சண்ட வரு இப்பதா தண்ணி ப்ரச்சனல்லா கொஞ்ச தீந்திருக்கு அப்பல்லா ரொம்ப ரே ராருக்கு தண்ணி வராது லாரில இருந்தா வ ரு அதுக்கெல்லா எடோ புடிக்ற்துக்குள்ள அடிச்சுக்கிட்டு போயிட்டு எட புடிச்சு நின்னு புடிச்சி திரும்பி தூக்கிட்டு வந்து இது இருக்கு அப்றோ வந்து இந்த இப்ப சொல்ற இந்த போர் வாட்டர் மாரி உப்பு தண்ணிக்கு பைப் இருக்கு கு அங்க துள்ளவங்க எல்லாத்க்குமே ஒரு குடோ ரெண்டு கொடோ அந்த மாரி தா குடு ப்பாங்க அதுல வந்து ம் எப்டின்னா எங்க அம்மாச்சி வீட்டுக்கு தனியா வரு நீங்க எப்டி ஒரு அத வந்து ஒரு வீடா சொல்லி சண்ட போடுவாங்க எதுக்கு அப்டி புடிச்சி குடுக்குறீங்க பண் றீங்க னது மெலிசா வரு அதுக்கு நிக்கு அவ்ளோ க்யூ நம்பளு லைன்ல நின் னு தா புடி
ம் ரெண்டு கொடோ
னாமா ரெண்டு கொடத்துக்கு உப்பு தண்ணி ஒரு வீட்டுக்கு ரெண்டு கொடோ அவ்ளோதா அது இன்னொருத்தவங்க வீட்ல வீட்டு வாசல்ல இருக்கு அது அவுங்க வந்து அது பொதுவான பை ப்பு அவுங்க வீட்லயே அத வச்சிருக்க மாரி அவுங்க மூட பொருத்து ஒரு நேரோ நல்லாருந்தா நா புடிச்சிட் தா வுடுவே அப்டின்னுவாங்க இன்னொரு நேரோ நல்லாந்தா பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கோங்கன் கூப்ட்டு கூப்ட்டு புடிக்க வெ
ஆ அத இது இப்டி தெரு பைப்ப பொதுவான பைப்ப அவுங்க அப்டி பண்ணலா
அவுங்க வந்து வீட்டு வாசல்ல இருக்கனால அவுங்களோடது அப்டின்ற மாரி இது பண்ணிக்கிட்டாங்க
ஓ அதெல்லா யாரையு கேக்கவு மாட்டாங்க இல்ல
அதெல்லா கேக்க மாட்டாங்க அப்ப உள்ளது கேக்க மாட்டாங்க எல்லா அஜெஸ் பண்ணி போய் டாங்க ஒரு இதுதானே ஒரு தெரு தானே அப்டின்ருவாங்க
ஓ.
அப்றோ பக்கத்து அதுக்கு தாண்டி உள்ள பைப்புக்கெல்லா போனோம்னா ஏ உங்களோடதுல வரலயா இங்க இங்க வன்ட்டீங்கன் கேப்பாங்க ஃப்ரீயா அங்க போய் புடி
ஆனா எடையில எல்லா தண்ணிக்கு கஷ்டங்கள் தா எல்லா எடத்லியுமே நெறைய எடத்துல இருந்துச்சு தண்ணி கஷ்டோ ஆமா ம் ம் அதா அதா
ம் ம் கொஞ்ச அதெல்லா இதா இருந்துச்சு து அப்றோ கொஞ்சோ கொஞ்சமா பேசி புடிச்சாச்சா அப்பல்லா வந்து தண்ணி புடிச்சி வச்சாதா ஒரு ட்ரம்மோ தொ ட்டியோ எதுலயாது ஊத்தி வைக்கணு கொடத்தெல்லா ஃபுல்லாக்கி வெக்கிணு இல்லனா வந்துட்டு எல்லாத்துக்மே கஷ்டோ நம்ம குளிக்கிறலந்து சமைக்கிறலந்து இத்தனைக்குமே அந்த அப்ப பைப்ல வந்துருது அப்ப கெடையாதுல்ல
புடிச்சிதா வெக்கணு அ
ஸ்ட்டு ஒரு எல்லாத்துக்மே ஒரு இதாருக்கு அளவா இருக்கு ஒரு தடவ அந்த தண்ணிய புடிச்சி வச்சிருந்தோ யான வந்துச்சு அந்த வழியா கூட்டிட்டு வந்தாங்க சும்மா தெரு
ஆமா சும்மா கூட்டு வருவாங்க ம்
அது வந்து என்னன்னா புடிச்சி வச்ச தண்ணி எல்லா அஞ்சு கொடத்துக்கிட்ட குடிச்சிருக் ச்சு அதுக்கு தாகமா இந்திருக்கு போல செரின்ட்டு அதுக் கு அந்த டப்பு மாரி இருக்கும்ல டப்புல இருந்தத ஃபஸ்ட் குடிச்சிர்ச்சு அப்றோ கொளத்துல உள்ளதெல்லா ஊத் துனு எல்லாத்தியு குடிச்சிருச்சு ஒரு அஞ்சு கொடத்துக்கிட்ட குடி ச்சிருச்சு நல்லா ம் அப்றோ திரும்பி போய் புடிக்கிற மாரி ஆயிருச்
ஓ ஓ பரவால்ல அதானா பயமா இல்லையா யா லா வந்து குடிக்குபோத் தட்டிலா விடல அது பாட்டுக் அழகா குடிச்சிகிச்சா
கு போல அத்னால செவனேனு குடிச்சிர்ச்சு அது ப் யானைய பாத்துக்குறவுங்க கூட தா வந்தாங்க
ஆ ஆ சேரி சேரி இல்ல இல்ல வந்தாலு தட்டிக்கிட்டி வுட்ருமோ அப்டின்ட்டு கேட்ட
உம் அந்த மேரி எதுவு பண்ணல அது ம்ச் அதா தாகம்ன்றதுனால எதுவு பண்ணல போல குடிச்சிட்டு மட்டு போய்ருச்சி அப்பறோ வாழப்பழோ இருந்துச்சு அத குடு த்தோ அதையு சாப்டுட்டு போய்ருச்சு உம் அப்பல்லா யான குதிர இந்த ஒட்டகம்லா சவாரிக்கு வரு பத்து ரூபா இருபது ரூபா உம் வெறும் தெ தெருவுல இங்க இருந்து இங்கதா இருக்கு ஒரு அஞ்சு நிம்ஷோ பத்து நிம்ஷோ கூட ஆகாது அதுக்கு வந்துட்டு உம் அதுல போறதுக்கு எல்லா வந்துட்டு இது பண்ணிட்டுருப்போ போணு போணு போணுனு அடம் புடிச்சுகிட்டு அது கடசில போயிரு வீட்ல காச குடுக்கறதுக்குள்ள அது அப்
அது போயிடு அத கெஞ்சி இங்க வீட்ல வாங்காக்கிட்டியு அத
ஆமா இந்த ஐஸ் வண்டி இதேதா கெஞ்சி அத வீட்ல ஐஸ் ஃபேம் பேம் அச்சிட்டு இருப்பாய்ங்க அந்த காச வாங்குறதுக் அதுக்குள்ள அவரு அந்த தெருவு போய் அந்த தெருவு போயிருவாரு பின்னாடிய அண்ணே நில்லுங்கண்ணே நில்லுங்கண்ணே அப்டின்டு ஓட வேண்ட இதா இருக்கு அது திரும்பி அத வாங்கிட்டு இங்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ள பாதி ஊத் திகிரு அதுக்கு திட்டு உலுகு அப்பறோ டம்ளர் எடுத்து கொடுப்பாங்க அதுக்குள்ளவச்
வச்சு ஆமா அந்த குச்சி ஐஸ் எல்லா அதுக்குள்ள வச்சுதா சாப்டுவோ அது மெல்ட் ஆனாலு அதுலயே ஊத்திக்கு நம்ம கடைசியில குடிச்சிக்கலா அத
ம் ஆமா அப்ப அந்த இதெல்லா நல்லா இருக்கு ஐஸ்லயே வந்துட்டு பெப்சி ஐஸு ஐஸ் கிரீம்மு அந்த கோன்ல குடுக்கறது அதுவு நல்ல டேஸ்ட்
ஆஹ் ஆமா ஆமா ஆமா நல்லா இருக்கு
சேமியா ஐஸ் பால் ஐ